ஹலோ
ஆ
ஆ வணக்கம் தோ ஆ எனக்கு இப்ப கேக்குதுங்க தோழரே எப்படி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழரே சொல்லுங்க தோழரே
சரி தோழரே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெறைய திரைடங்கள் வந்து பாத்துருப்போ இல்லலைங்களா அந்த திரைப்பட டங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு திரைப்படம் வந்து உங்கள ஈர்த் த திரைப்படம் அது ஒரு பழைப்படமா இருக்கலா புதுசா அந்த படமா இருக்கலா இல்ல உங்களை ஈர்த்த ஒரு பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் புடித்த திரைப்படம் அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லலாம் தோழரே
திரைப்படம் திரைப்படம்ன்றா அது நெறைய திரைப்படம் இருக்கு தோழரே அதில் வந்து வெளியூர் வெளியூர் திரைப்படம் தா நெறைய நம்ம பாப்போம் ஏன்னா வந்து அந்த இண்ட்ரெஸ்ட் டிங்கனா இருக்கு ஏன்னா அது வந்து இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்ல இருக்கிறது இங்க இருக் திரைப்படமா இருக்கட்டு அது வந்து பிரேக் குடுப்பாங்க அந்த டைம் நல்ல எலிவேஷன்ல்லா குடு தே ப்ரேக் குடுத்து ஆப் நவர் கழிச்சு பட தொறபாங்க ஆனா வெளியூர் படங்கள்லா அப்படி கெடையாது தோழரே அது எப்டினா ப்ரேக்கே இருக்காது அப்டியே கண்டினியுசா போயிட்ருக்கு அந்த படத்த நீங்க பாக்கும்போது கூட எந்த எடத்துலயு உங்களுக்கு வந்து சின்னதா இந்த எடத்துல கொஞ்ச ரெஸ்ட்டு விடலாமே இந்த எடத்துல கொஞ்ச பிரேக் விடலாமா அப்படி இருக்காது அந்த சி ஸ்டோரி வந்துஸ்டார்ட்டிங்ல இருக்கும் பொழுது அது முடிக்கும்பொழுது கனெக்ட் டிவ்வா இருக்கு அதாவது ஒரு ப்ரேக் கூட வராது அதாவது நெறைய படங்கள பாத்துட்டு ஒரு சில பேருக்கு என்ன சொல்லாங்க இந்த படம் லேக இருக்கு இவ்ளோ நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த வெளியூர் படல்லா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப லேகே அடிக்காது அதாவது ஒரு அந்த கான்செப்ட்லயே அது போயிட்டே இருக்கு சொல்லப்போனா அந்த மியூசிக்க இருக்கட்டு அந்த பேகரவுண்டா இருக்கட்டு நா நெறைய வந்து படங்கள் நா நெனைச்சா அந்த அனிமேஷன் மூவிஸ் சின்ன பசங்க பாக்குறது இந்த பிக்சல் கம்பெனில இருந்து நெறைய மூவிஸ் வரு தோழரே அந்த மாரி அனிமேஷன் மூவி லைட் டாட்டாட் மூவிஸ் அத மாரி பாத்துடற்ருப்பே அனிமேஷன்ல வந்து எப்படி இரு அப்புன்னா மோட்டிவேஷனாருக்கு அது ஃபுல்லா பாக்றதுக்கு அனிமேஷனாதா இருக்கு விஷ்வலா விஷ்வலா அதே நம்மளுக் இமஜினேஷன் வேல்டுகுள்ளே போன மாரிருக்கு அந்த இமஜினேஷன் நெறி பேரு வந்து சொல்லுவாங்க இந்த மெரி சீரியல்ஸ்லா பாக்கதுருக்கும் போது ஒய்ட்ல‌ ஆ பெண்கள் யார்னா இருந்தாங்கன்னா அவங்க சீரியல்ஸ் பாத்துட்ருப்பாங்க அது அவங்க தாய்மாரே இருக்கட்டு அவங்களே சீரியல்ஸ் பாத்துருப்பாங்க சீரியல் பாத்துட்ருக்கும் போது நம்ம நெனைப்போம் இந்த மாரி அவங்க டெய்லி பாத்துட்ருப்பாங்க அத பாத்துட்ருக்கும்போது கனெக்ட் ஆயிட்டு இவ எதுக்கு இத பண்ணா இவ எதுக்கு அத பண்ணா அப்பின்னு சொல்ட்டு அவள பொழம்பிட்டு இரு போங்க புரிகிறதா தோழரே அந்த மேரி அத மெரி அத மெரி பொழம்பிட்ப்பாங்க நம்ம என்ன நெனைப்போ எது இந்த இது சும்மா ஒரு சீரியல் தானே இதுக்குப் போய் ஏ இவ்ளோ போட்றீங்க அபடின்ற மெரி நம்மளுக் தோணு அதாவ்து வந்து நம்ம அத பாக்கும்போது அந்த நா வேற அதாவது நா நா நா பாத்துட்ருக்கும் போது அந்த அந்த படத் தோட அந்த மூவியோட நா கனெக்ட்டாய்ட்டு எமோஷ்னலா கமான் கமான் ஒன்னால முடியு முடிச்ட்ட முடிச் ட வந்துட்டே அப்டின் சொல்ட்டு நம்ம சொல்லிட்ருக்கும்போது அவ்ங்க வந்து நம்மள பாத்து சிரிப்பாங்க அதாவது வந்து அவங்களு சொல்லு போது நம்மளுக் தெரியாது நம்மருக்குபோதா அந்த எடத்துல நம்மளுக்கு தெரியு சிலதெலா வந்து எமோஷ்னலா கனெக்ட்டாவு அந்த மெரிஸ் திரிஸ் நா மொதல்ல அதிகமா விரும்பி பாகற்து வந்து க்ரைம் சீரீஸ் தா தோழரே அதிகமா பே னா க்ரைம் சீரீஸ்னா வந்து இப்போ ஒருத்தர் குற்றவாளி இருக்கார்னா அவர் வந்து எப்டி தவறு செய்தாரு அந்த எட்த்துலந்து எப்டி தப்பிச்சாரு அப்டின்ற மாரி ஏனா அந்த இமேஜினேஷன் வேல்டே சூப்பராருக்கு சொல்லப்போனா இப்போ ஃபார் எக்ஸாம்பள்கி நம்ம எடுத்துக்லானா இப்போ ஒரு ஜன்னல் இருக்குனா அந்த டேபுள் மேல ஏறி அது அது ரொம்ப ஹைட்டாருக்கு அந்த ஜன்னல் ஒடஞ்சிருக்கு இப்ப வந்து அந்த திருட எப்டி வெளிய போயிருப்பா அப்டின் சொல்ட்டு ஒரு யூக போட்டாங்கனா ஒருத்தர் வந்து என்ன யோசிப்பார்னா அந்த டேபுள் மேல ஏறி அங்கந்து அங்க குச்சி அந்த ஜன்னல் வழியா தா ஓடி போயிருப்பார் அப்டின் நெனை பாங்க பட் என்னன்னா அந்த திருநீர் படம் பாத்தீங்கனா அதுல மூனு நாலு மைண் செட்டு வரு ஒரு மைண் செட்டு வந்து அந்த ஜன்னல் வழியா போனாரு அப்டின்ற மாரி ஒரு மைண்ட் செட்டு புரியுதுங்ளா இன்னோரு மைண் செட்டு என்னன்னா அது வந்து ஜன்னலா வந்து அவங்க ட்ராக் பண்ணி வெச்சிருகாங்க நீங்க இப்டிதா போவீங்க அப்டின் அவ்ங்க முன்னாட்யே கணிச்சி வெச்சி அத ஒடச்சு வச்சிருகாங்க ரெண்டாவ்து வந்து பின்னாடி இன்னோரு டோரு உக்காந்து அந்த வழியா வெளியே பெட்டில வந்து உங்ளுக்கு ட்ராப் பண்ணிதா வச்சிருக்காங்க அப்டின்ற மெரி ஒரு இது வரு சில பேர் என்னா நெனைப்பாங்க இது எதுவ்மே நடக்காம்லே இருந்துருக்லாமே இந்த ஜன்னல் தற்செயலா கூட ஒடஞ்சிருக்லா எதுனா பூன வந்துருக்கு எதனா விலங்குங்க வந்து நைட் டைம்ல எதுனா பண்ணிருக்கு அந்த மெரி அந்த மெரி த்ரில்லிங் சீரீஸ்லா பாகும்போது நம்மளுக்கு வந்து மைண்டு ஒரு மாரி ரிலா எனக்கு வந்து ரொம்ப புடிக்கு அந்த மெரி க்ரேட்டிவிட்டியா இருக்கற்து வந்து ரொம்ப புடிக்கு எப்டி அதெலா வந்து நம்ம கவனிக்கு போது உன்னித்து க இப்பெல்லா இவ்ளோ டீட்டயல்ஸ் அது காட்டும் போது அந்த முன்னாடி அதாவ்து இந்த சீன் நடக்கற்து முன்னாடி ஒரு இமஜினேஷன் மெரி ஒண்ணு காட்டுவாங்க அது காட்டுபோது அந்த கேல்குலேஷ்னாருக்ட்டு எல்லாமே கரெக்டாருக்கு பக்காவா பொருந்து வரு நம் ஸ்டாடிங்ல பாக்கும்போது இதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லியடா அப்டின் தா தோணு பட் பாத்தீங்னா அந்த மெஷர்மெண்ட்டா இருக்டு அந்த டேபுள்ல அந்த கால் வச்சி அந்த தூரமா எகிறி அந்த மெஷர்மெண்ட்டு கனெட்டாருக்கு அதுக்கேத்த மெரி அந்த மியூசிக் அந்த எலிவேஷனு கனெக்டாவு அதாவ் இந்த எட்த்துல வந்து இந்த மியூசிக் பொய்டாரு இங்கு அதாவ்து இந்த சோகமான எடத்துல வந்து அவ்ங்க சோகமான மியூசிக்க வச்சி கனெக்ட் பண்ணிருப்பாங்க அந்த படத்த வந்து அது நம்மளோ நெறய பேரு கனெட்டாவு அந்த மியூசிக் கேக்கும்போது வந்து நம்மளுக்கே ஒரு மாரிருக்கு என்னடா இது இப்புடிருக்கு அப்டின் சொல்லும்போது இதெலா வந்து ரொம்ப ப்ரமிப்பாருக்கு தோழரே அதுதா நா சொல்ல வரே இந்த மெரி படங்கள் இந்த மாரி திரைப்படங்கள் அதெலா ரொம்ப இதுவாருக்கு
ம் ப்ரியுதுங்க தோழரே இது வந்து அ நீங்க சொல்றது இந்த அனுமி அதெலா வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பு வந்துட்டு எங்க அண்ண பாத்துட்ருந்தாரு அதாவ்து செரியா சொல்லணு அப்டின்னா போன வர்ஷம் அப்டிங்குபோது அது எதுன் தெரில அது அது மேல அவனுக் ஒரு ஆர்வம் திடீர்னு அப்ப வந்துட்டு பாத் தீங்கனா எங்க அண்ணா வந்துட்டு என்ன விட ஒரு மூன்று நான்கு வயது வந்து அதிகதா அவர் வந்து கொஞ்ச நாள் வேலக் போயிட்ருந்தாரு அப்புறம் கொஞ்ச நாள் சரி நாங்க எல்லாரு போறோ அப்படின்ட்டு அவர் வீட்டுல ரெஸ்ட்ல இருந்தாரு அப்ப அந்த சமயம் அவரு வந்துட்டா காலையில இருந்து இரவு வரைக்கு அவரு அதைதா பாத்துட்டு இருப்பாரு பாரு அது என்னனே ஒன்னுமே புரியாது அதுல இருக்க பொம்மை குச்சி குச்சியா முடிய வச்சிருக்கு அப்புற வந்து அதுக்கப்புற அதுக்கு எப்படி சொல்றது அவன் அதோட பேர் எல்லா சொல்லுவ எனக்கு அது வாயிலே நொலயாது நா அப்பதா வேலைக்கு போயிட்டு வந்து களைப்பா இருப்பே வந்துட்டு என்னென்னுமோ சொல்லுவா இந்த இந்த மாரி இந்த இந்த மாரி ஒன்னு புரியாது கடைசில பாத்தா அவன் வந்து ஒரு நாள் சட்டை வந்து வாங்குனா எப்பவுமே வந்து நல்லாத வந்து சட் டை வந்து வாங்குவா அதுக்கப்புற சட்டை சட்டய வாங்குறதுலயே வந்து பாத்தீங்கன்னா பின்னா பின்புறமாதா அந்த பொம்மை எல்லா இருக்குற மாரி வாங்கனா சட்ட அது வந்து சமீபத்துல கூட வந்துட்டு எல்லாருமே நா பாக்க கூடிய எடத்துல எல்லாருமே வந்துட்டு அந்த மாரிதா சட் சட்ட போட்ருக்காங்க பின்னாடி வந்து இந்த அனிமேஷன் மூவில என்ன பொம்ம வருதோ அந்த பொம்ம வந்து பின்னாடி எதோ ஒரு கால தூக்கிட்டு உதக்கிற மாதிரி எதோ ஆக்ஸ இது பண்ணிட்டு இருக்குது அந்த பொம்மைய வந்து வாங்கிட்டு என்னோட இது சட்ட அப்டீங்கிற மாதிரி இருந்தது செரி இதுதா ஒரு பக்கம் இப்புடி அப்புடின்னு வந்து பாத்தா அப்போ அப்ப வந்து எனக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருவது இருவத்தொன்னு திருமணமாகல வேலைக்கு வந்து போயிட்டு இருந்தே அப்ப நா வேலைக் பாக்குற எடத்திலையு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் நண்பர் இருந்தாரு அவரு வந்துட்டு சேரினு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச போது அவரு இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு என்னடா இதுங்க ரெண்டுமு ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்குங்களேன்னு சொல்ட் ஒரு நாளு இவங்க ரெண்டு பேத்தையு வந்து ஃபோன்ல பேச வைக்கும் போதுதா வந்து சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரு ஒரே அனிமேஷன் மூவி வந்து பாத்துட்ருக்காங்க அது வந்து எப்டீன்னா சீரீஸ் மாதிரி ஏதோ சீசனு ஏதோ சீரிஸ்ன்னுட் சொல்லிட்ருக்கறாங்க ம் உங்க லிங்க்கு வந்து நா டெலிகிராம்ல அனுப்பற நீ வந்து ஏ தங்கச்சிக்கு அனுப்பிறு நா தங்கச்சிட்டு இருந்து வாங்கிறே சொல்லிரு எங்க அண்ண சொல்றாரு என்னடான்னு எனக்கு ஒண்ணு புரியுல ஆனா இங்க ரெண்டு பாத்துட்டு இருந்ததுங்க இப்ப வந்து சமீபத்துல ஒரு கொஞ்சோ வேல இதுல இருக் இத்தன நாளா இர்ந்த சேனவோ இந்த திருமணமாகி இத்தன நாளா சேந்து இப்ப கொஞ்சோ வந்து பாக்குறது இல்லன்னு நெனைக்கிறே இருந்தாலு இப்போ வந்து சென்ற ஆண்டுல்லா ரொம்ப சித்திரவாத பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன என்னமோ பண்ணுவா ஒன்னு புரியாது எனக்கு அந்த மாதிரி இருக்கும் தோழரே ஏன்னா வந்துட்டு அவுங்குளுக்கு அது பாக்குறதுக்கெல்லா மைண்டெல்லா ரிலாக்ஸ்ஸா இருக்கோ நமக்கெல்லா அப்படி கெடையாது நம்மல்லா அடுத் தடுத்து என்ன பண்லா என்ன பண்லா அப்டீங்கிற மாரி ஓடிட்ருக்கும் போது இவ பண்றதெல்லா வித்தியாச வித்தியாசமா இருக்கோ எனக்கு
அதாவது அந்த திரைப்படத்துல காட்டுறது வந்து மெயினா வந்து என்ன காட்டுவாங்கன்னா இந்த மாரி ஹீரோ ஹீரோனா ஹீரோவோட கதையதா சொல்வாங்க ஹீரோ எந்த ஊர்லந்து வந்தாரு எப்டி கஷ்டப்பட்டாரு எப்டி வளந்தாரு அத சொல்ட்டுதா வருவாங்க ஆனா இந்த அனிமேஷன் நீங்க சொன்ன மாரி உங்க பிரதர் பாத்தாருன்னு சொன்னீங்கல்ல அந்த மாரி அனி மேஷன்ல வந்து அப்டி கெடையாது ஹீரோ கூட யாரு இருக்காங்க அதா அதாவது ஹீரோ பிரெண்ட்ஸா இருக்கட்டோ ஹீரோ பக்கத்துல இருக்குறவங்களா இருக்கட்டோ அவுங்குளுக்கு ஒரு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு ஒரு டெப்த்து இருக்கோ இப்போ ஒரு படோ எடுத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வெச்சிக்கோய ஹீரோவோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கோ ஃப்ரண்டோட சுச்சுவேஷன் வேற மாரி அதுதா ரியல் லைஃபு புரியுதுங்களா அது அது ரியல் லைஃபு பட்டு படத்துல வந்து ஹீரோ மட்டுந்தா காட்டுவாங்க ஆனா அந்த அனிமேஷன்லா அப்டி கெடையாது ஒரு கேரக்டருக்கோ ஒரு ஒருடெப்தா இருக்கோ யாராவது ஒரு அனிமேஷன் பாத்தாங்கன்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு அஞ்சாறு பேராாவது கம்பல்சரி சொல்லிடுவாங்க ஏன்னா அவுங்குளுக்கு வந்து அவ்ளோ டெப்தா குடுத்துருப்பாங்க அந்த வில்லனா இருக்கட்டோ அப்பா நீ வில்லனுக்கு இரு க்கடா அதாவது நீ வந்து ஒரு கெட்டவனா இருக்கனா அந்த கெட்டவனா நீ இருக்கிறதுக்கு வந்து தகுதியானவ இவ்ளோ கஷ்டப்பட்ருக் க நீ அப்டீன்னு சொல்லிட்டு எங்குளுக்கே தோணு அந்த மேரி அது வந்து சில சில அனிமேஷன்லா அப்டி தோணுனா நம்ம நம்மளோட நம்ம செய்யுறத நம்ம டே டே டுடே லைஃபுல நம்ம என்ன செய்யுறமோ அது கனெக்ட்டாற மாரி இருக்கோ அதனாலதா மோஸ்ட் லீ வந்து ஆண்களுக்கு கனெக்டாவோ அதாவது சோம்பறியாக இருப்பது நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருக்கும் போது ஸ்டடி டேஸ்ல இருக்கும் போது நம்பள புல்லி பண்ட்டு அதாவது நம்மள கலாய்சச்சிட்ருப்பாங்க நம்ம தனிமையா நடந்து யோசிச்சுட்டு இருப்போ அந்த மேரி அந்த சிறு சிறு கேரக்டர் வந்து அவுங்குளுக்கு கனெக்ட்டாவோ மோஸ்ட்லி அதனால வந்து விரும் விரும்பி விரும்பி அதிகமா பாக்க ட்ரை பண்ணவா சில அதெல்லா வந்து மோட்டிவேஷன் தரு அவனாலேயே முடியு அவன் சின்ன கீழ இருந்து மேல வந்தா அதாவுது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எதுவுமே கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கொஞ்சோ கொஞ்சோமா மேல வந்தான் அவங்கிட்ட வந்து இந்த விடாம முயற் சி இருந்துது அத சொல்ட்டு அத மோட்டிவேஷனா நம்ம எடுத்துக்குலா சொல்ல போனா அதுல வந்து நெறைய இருக்கு தோழலுரு சொல்ல போனா நம்ம மகிழ்ச்சியாகவு இருக்குலா அந்த மோட்டிவேஷனாவு இருக்கலா அதாவுது அது அதுல பாத்தா கூட அதுல சில ஐ ஐடியாலஜி கெடைக்கு நம்மளுக்கு அந்த ஐடியாலஜி வந்து நம்ம ரியல் லைஃப்ல வந்து அப்ளே பண்ணுனா கூட அது நடக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மேரி நெறைய பாத்துருப்பாங்க தோழரே அதுதா மோஸ்ட்லி கனெக்ட் ஆகுறதுக்கு காரணமே இதுதா இந்த மாரி அவுங்களோட லைஃப் சுச்சுவேஷனுக்கு வந்து அது கனெக்ட் ஆகி இருக்கு அதுனால அவுங்க வந்து அது ரொம்ப புடிக்கு
கண்டிப்பா ஆமா தோழரே நீங்க சொன்ன மாதிரிதா அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த மாரி ஈடுபட்டு நா பாத் ததில்ல ஆனா ஆண்கள் ஆனா வந்து நா பாத்த ஆண்கள் முக்கியமான என்னோட வயசுல இருக்குறதாகட்டு இ இந்த டூவெண்டிஸ்ல இருக்கிறாதாகட்டு இவுங்க எல்லா வந்துட்டு நல்ல ஈற் தத்து போயிருந்தாங்க அந்த ஒரு போன வருஷோ வாங்குபோதெல்லா அந்த மாதிரி ஒரு இது நம்மக்கு பப்ளிக்லியு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோ அப்டின்னாலுமே அந்த பொம்மா போட்ட சட் ட்ட அதா பாத்தாலே நமக்கு தெரிஞ்சிரு இது எல்லா இந்த பொம்மப்படத்த பாக்குதுங்க அப்டின்னு நம்மளை பொறுத்த வரைக்கு ஆமா நம்மள பொறுத்த வரைக்கு என்ன அப்டின்னா ஒரு பொம்மை படோ என்டேல்லா கேட்டா பொம்மபடோ அவ்ளோ தா ஆனா அவுங்களுக்கு வந்து அது இவ்ளோ தூரோ உள்ள எனக்கு இம்பேட் கொண்டு வருது அப்டிங்கிறது எனக்கு தெரியாது
அதேதா அந்த இம்பாக்ட்ன்றது வந்து அவுங் அதேதா நா சொல்ல வர்றது அதேதா அந்த இம்பேக்ட் அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டரபிள் டிசைன்டு பேஸ் வந்து உங்க மாரி இருக்கு இருக்கறதுனால அது கனெக்ட் ஆயிடுவாங்க ஈஸியா இவனு நம்மள மாரிதா கஷ்டப்படுற சொல்ட்டு அதுக்கேத்த மாதிரி அடுத்தெடுத்து தடைகள் இப்போ இருக்கு கேம் ஆடுறதுதா இருந்தாலு அந்த கேம் முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்நெக்ஸ்ட் லெவல் போயினே இருக்கு அதே மாதிரி இவனு என்னென்ன கடந்து வரா அப்டின்றது வந்து அவங்க வந்து அந்த இனிமையா நீங்க ஒரு தடவ பாத்து இருந்தீங்கன்னா அதுல தெரியு அந்த எடத்துல வந்து அந்த மியூசிக்கா இருக்கட்டு அந்த சவுண்டா இருக்கட்டு சிலதெல்லா வந்து சவுண்ட் கிரியேட்டிவிட்டியா இருக்கு அதெல்லா வந்து விரும் அப்பா இருக்கு அந்த சவுண்ட எப்டி அவுங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க எனக்கே தோனு எப்டி அவுங்க ட்ரையின் பண்ணியிருப்பாங்க ஒரு வேல ரெக்கார்ட் பண்ணி அத வந்து அது இல்லாம அந்த அனிமேஷனா இருக்கட்டு எதுவா இருந்தாலு படத்துல டைமிங் தா டைமிங் தா வேல செய்யு அந்த டைமிங்ல வந்து அந்த எடத் த்த அந்த சவுண்ட் கரெட்கா பிக்ஸ் பண்ணாத அந்த எடத்துல வந்து எல்லா நல்லா இருக்கும் ப ஓவரால் அதுனால வந்து இந்த டைமிங்க மிஸ் இப்ப நம்ம பண்றதாருக்கட்டு அந்த கிரியேட்டிவிட்டியா இருக்கட்டு சின்ன சின்ன மூமெண்ஸ்ஸா இருக்கட்டு எல்லாமே டீட்டெயல் சுரு சூப்பரா இருக்கு அதனால தா வந்து நெறைய பேர் பாப்பாங்க அத விரும்பி பாப்பாங்க நெறைய பேருக்கு புடிக்கு முடிச்சவங்க வந்து இன்னோ ரெபரன் ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க எதாவுது நம்ம நம்ம ஜென்ரலானா இப்ப நம்ம ஒரு கடியில சாப்பிட போறோனா நம்ம சாப்பிட்டு இந்த கடையில பிரியாணி நல்லா இருக்கு நீங்க போய் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு உங்களுக்கு புடிக்கு அப்படின்ற மேரி ரெஃபர் பண்ற மாரி இந்த மாதிரி இத நா பாத்த எனக்கு கொஞ்சோ மைண்டு ரிலாக்சன் ஆக இருந்தது ஃப்ரீய இருந்தது அது மாரி நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க அப்டின் நம்ம ஃப்ரெண்ட் தா சொல்றா அப்டின்னு சொல்ட்டு நெறைய பேர் ட்ரை பண்ணுவங்க அதேதா தோழறே
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன விஷியோ நெறைய எனக்கு புரிஞ்சுது இன்னொருவாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசுவங்க தோழரே நன்றி நன்றி